ஹலோ
ஹலோ
ஹ கேக்குதா ஒரு நிமிஷோ இருங்க ஒரே நிமிஷோ இருங்க
ம் அ ஹலோ
ஹலோ உம்
ஹலோ
கேக்குவா ஆஹ் ஆஹ் ஹலோ
ம் கேக்குதா
இ எது கேம்ப் வச்சு கனெக்ட் ஆக மாட்டேதுங்க
எனக்கே அதுதாங்க பிரச்சன நானே காதுல ஒன் சைடா வச்சிருந்தா அப்டியே மேனேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கே
ஓ தியானே தெரிலங்க திடீ திடீனு லூஸ் ஆயிடுது
இருங்க நா ட்ரை பண்ணி பாக்குற அப்டி லைன்லயே இருங்க
ஆ எனக்கு கனெட் ஆயிடுச்சுங்க
புரில
ஹலோ எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு சொல்லுங்க
ஆ இருங்க ஒரு நிமிஷோ ஆ நல்லாவே கேக்குதுங்க
ம் சொல்லுங்க சொல்
நா பேசுது கேக்குதா
ம்
கேக்குதா
ம்
ம் கழுவிட்ருக்கே
நல்லாவே கேக்குது
ஓகே ஓகேங்க
நா பேசுது
அ நீங்க பேசுது எனக்கு கிளியரா கேக்குது
ஏ கொஞ்சோ தமிழ்த சொல்ற கேக்குது
ஆ எனக்கு தெரிஞ்சு இதுல நா வந்து நா பேசத விட மத்த சவுண்ஸ் எல்லா அதிகமா கேக்குதுனு நெனைக்கிறே
ஆ ஆமாங்க
இப்போ ஓகே வா
ம் என்னங்க சாப்புட்டீங்க
நானா கேகுதா உங்களுக்கு
ம் லைட்டா கேக்குதுங்க
நானங்க நா வந்து தோச
சேம் பின்ச் சாக்லேட் வாங்கி தாங்க எனக்கு
தோசை குருமா சேம் பின்ச்
ஆமா
சேரிங்க
கிண்டர் ஜாய் வாங்கி குடுத்துடுங்க மறக்காம நாளைக்கு
சேரிங்க நாளைக்கு கால் வந்திச்சுன்னா உங்களுக்கு
ஆ சேரிங்க நீங்க தா தைப்பிங்களா
ஆ
ம்
அது நீ அ குழம்பு
நானா
ஆ
நோ குழம்பு முட்ட தோச
ஓ குழம்பெல்லா மிச்ச படுத்துரிங்க
செய்ல அங்க
உம் எத்தின முட்ட தோச சாப்புட்டீங்க
ஒண்ணு தாங்க
இதுக்கு வேற சேம் பின்ச் வேற தோச ஏய் உனக்கு சாக்லேட் தான வேணு அதனால தான இப்ப சேம் பின்ச் வெச்ச
ஆமா
அது தான சொல்லிட்டு வாங்கிகோ அதுக்கு எதுக்கு சேம் பின்ச்
ஆக முதல்ல சேம் பின்ச்சுல
ஆக முதல்ல சேம் பின்ச் கொடுக்கணு
ஏங்க நல்லா போட்டு உடைங்க நீங்க
இருங்க இது வந்து ரொம்போ அப்பறமாதா இதுல நா பேசுணு நினைக்கிற
ம்
ம்
உங்களத் தவர எல்லாரு வாய்சு கேக்குது
ஹலோ
உம்
கேக்குதா
கேக்குதா ம் கேக்குது கேக்குது
ம் அது ரொம்ப ஒரு மாரி அன்னிசியா இருக்குதுங்க நா பண்றத விட நா ஆமாங்க நா நா செய்யற வேலைய விட அது வந்து மத்த வேலை எல்லாத்தையு போக்கஸ் பண்ணுங்க சாங்ஸ்ச ம்
முடிச்சிட்டிங்ளா முடிகலியா வேலய
ஆனா ரொம்ப பொறுமையா எடுத்து எடுத்து பண்றேன்னா ஆனா வேல முடில
இன்னு எவ்ளோ இக்குது
அவ்ளோதா கொஞ்சமா தா இருக்கு ஒரு பத்து நிமிஷோ டைம் குடுத்தீங்கன்னா பட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடுவே அந்த மாரி வெச்சிருக்கே ஏன்னா நெறையோ முச்சு ஃபஸ்ட்டே
ம்
ம் ம்
நீங்க பொறுமையா முடிங்க நல்லா
இன்னது
பொறுமயாவே முடிங்க
ஆ சேரிங்க முச்சிட்லாங்க பொறுமயாவே
ம்
என்ன கழுத்துதா வலிக்கு
ஓ
ம் நீங்க என்ன பண்றீங்க முடிச்சிட்டிங்ளா தோசல்லா சுட்டு
ம் சாப்டின்னு இருக்கே இப்போ
ம் ம் நல்லா முட்ட தோச எல்லா சாப்டுறீங்க நா வெறு தோச தின்ட்டு உக்காந்தினுக்கிறே இதுல வேற சேம் பின்ச் வேற முட்ட தோசைக்கு வெறு அ கொழம்பு வந்து எங்க எங்க அத்த வந்து வடகறி எத்துனு வந்தாங்க சப்பாத்தி வடகறி
ம்
அப்டியே தோசைக்கு வெச்சு சாப்ட்டே
ம் வடகறியே சாப்ட்டுக்கிறீங்க சாப்ட்டு என்ன சொல்றீங்க
ம் ஏ உங்ளுக்கு வடகறினா ரொம்ப புடிக்குமா
அப்டில்லா இல்ல சொல்றே
ம் அப்போ ஸ்பெஷலா சொல்றீங்க வடக்கறியே சாப்ட்டுருக்கீங்கன்னு
ம் முட்ட அஞ்சு ரூபா வடகறி முப் முப்பரூபா
ஓ அந்த கணக்குல வரிங்க நீங்க
ஆமா
அ சேரிங்க சேரிங்க
சோ கிட்ட பேசுனீங்களாங்க
சோ கிட்ட பேசலங்க அவுங்க அப்டியே வந்து வேலைக்கு போய்ருப்பாங்க ஒர்க்குக்கு
ஓ ஓ
அதனால அவுங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டப் பண்ல செரி இப்போ ஆயிடுச்சு டைம் இப்பதா வந்திருப்பாங்களே எனக்கு தெரிஞ்சு
ம் ம்
அவுங்ளே போ பொறும்யா கால் பண்ணுவாங்கன் சொல்ட்டு வெயிட் பண்ற இப்போ உங்க கால் ஆ ஒரு வேல முடிஞ்சா வேண்ணா கால் பண்ணுவ அவுங்களுக்கு என்ன பண்றீங்ன் கேக்கற்துக்கு
இல்ல நீங்க எப்டி அப்ப எப்ப தூங்குவீங்க நைட்லா பேசுனீங்குனா
நைட் எல்லா பே அதுதா அதுனால் தாங்க நா பத்து மணி வரிக்கு தூங்கினிக்கிறே
ஓ
நைட்டு நாலா தூங்கற்துக்கு வந்து ரெண்டு மணி ஆய்டுங்க ரெண்டு மூணாய்டு
நாலா நைட்டு பத்து மணிக் தூங்னாலே கால்ல
எங் அம்மா வர்னாலே எழுப்பிட்றாங் எனக்கு தூக்கோ இன்னிக்கி தூங்குனல அதா நா தூக்கமே பணண்டு மணி வர்க்கு தூங்கிர்ந்த
ஓ
ஏனா எப்பமே வந்து டக்குனு எங்க அம்மா எழுப்பி உட்ருவாங்ளா ஆனா எனக் தூக்கோ கலஞ்சுரு
ம் ம்
அனால் நா தூங்க மாட்ட ரிட்டன் இன்னிக்கி வந்து தெரில எனக்கு ஒரு மாரி டயர்டா இருந்துதுன் சொல்ட்டு தூங்கிட்ட நா பாட்டுக்னு
ஓ
ம்
என்னதா நம்ம நைட்டு தூங்ற மாரி வராது
அ
எனனதா நம்ம நைட்டு தூங்குற மாரி வராதுன்ற
ஆமாம்மா
ம் ம்
ம் அதூ இல்லாம எனக்கு லேட்டா தூங்கற்து ஒரு மாரி இருக்கு என்னாடா லேட்டா தூங்குறோமே லேட்டா தூங்கணுமேனு
அவுங்க அவுங்க
ஏங்க நாங்க பேசி நாங்க பேசுது ஒரு அஞ்சு கால் தாங்க இருக்கு
ம்
அஞ்சார் கால்தா இருக்கு அதுக்கப்றோ தூக்கோ வர்துன் சொல்ட்டு கட் பண்ணிடுவோ எல்லாமே கட் பண்ட்டு நார்மல் கால்ல பேசுறோல அப்ப இழுத்துக்குனே பேசினேர் போங்க அதுக்கு நாங்க அந்த காலே முட்ச்சிர்க்லாங்க
அந்த சோகில நீங்க பேசற்துக்கு பட்த்து தூங்கிர்லா
ஆமாங்க அவுங்க தாங்க ஸ்டாட் பண்ணுவாங்கலே எனக்கு தூக்கம்
ன்ன உங்க அக்கா என்ன வேணா வேணான் சொல்லிகுறாங்க
எங்க அம்மா பாதி வச்சுட்டாங்க
ஆ
அது எங்க அல்ல சட்டம் அவதா
இல்ல உங்க உங்கம்மா சாப்பற்தே அதிகோ இதுல வேற பாதி வேற வச்ட்டாங்ளா
இல்ல இல்ல மூர்கிறா ஒரே ஒரு தோச
அதா ஒரு ஒரு தோச தா அதுவே அதிகோ இதுல வேற பாதி வேற வஸ்ட்டிகுறாங்க
ம்
அ
அழுத்தி பாத்தீங்ளாகா நாங்க
அல்டி சொன்னா நீங்கப் சத்தியமா அல்டிதா எனக்குலா தெஞ்சி நீங்க நல்லவேள அவுங்களா கேக்கல பேசுத்து
ம் மூனு பேரும் மூனு தோச முஞ்சிச்சி கத
ம் ம்
எங்க வீட்ல எனக்கு மூ எனக்கு மூனு தோச எங்க அண்ணனுக்கு ஒரு நாலு தோச இன்னொர் தனுக்கு அஞ்சாறு தோச எங்கப்பாக்கு ஒரு ரெண்டு தோச எங்கம்மாக்கு ஒரு ரெண்டு தோச
யாரு அதிகமா சாப்டுவா
எங்க பெரிய அண்ணனு டேவிட்டுதா அதிகமா சாப்டுவாங்க
ம் சேரிங்க நம்ம அப்றமா பேச்லா
பாய்
பாய்
ம்